கேத
ஆ கேக்குதா மேடம்
ஆ கேக்குது
ஆ அதா மேடம் அ அந்த மந்தி என்ன மேடம்
அது ஓகே தா போ அத எப்ப கூட்டு போறீங்களோ அப்ப சொல்லுங்க நா வரே
உம் ஆமா வேற எதோ இல்லையா
சம்பாரிக்னு ட்ரெஸ் வாங்கணு நெறைய டிரெஸ் பாத்து வச்சிருக்கே மீஷோல ட்ரெஸ் வாங்கன்னு நெறைய க்ராப் டாப்ஸ்சு
ம்
எப்டின்னா பிளாசோ பேண்ட்லே பேகி மாரி இருக்கு அந்த மாரி பேண்ட்டு இந்த மாரி நெறையா அவுட் ஃபிட் பாத்து வச்சிருக்கே சுடிதாரே போட்டு போட்டு போர் அடிக்குது அதா கிராப்ல்லா பாத்து வச்சுக்றே ரெடியமேட செட்டா காம்போவா பாத்து வச்சுக்கிற அது என்ன சூடிதாரோ செட்டு சூடிதார் பாத்து வச் பாத்து வச்சிருக்க எடுக்கணு
ஆனா பசிக்கிது மேடம் எனக்கு இப்போ நைட் வேல பசிக்குது
பசிக்கிதா
ஆமா
பசிக்கிதா உனக்கு ஹலோ
என்ன பண்றதுன்னு தெரியல பசி எடுதுக்குது எனக்கு
சாப்பில்ல
சாப்ட்டோ தெர்ல நைட்டு பசிகிது
இங்க இருந்து மேக்கி தூக்கி போடுறே எடுத்துகோ
மேகிய செஞ்சீங்க நீங்க
மேகி இருக்கு பாக்கெட் இருக்கு
எத்தன பாக்கெட் வச்சிருக்கீங்க
ஒன்னே ஒன்னு எனக்கு ஒன்னு போது
ஒரு பாக்கெட் வச்சு நாங்க எங்களுக்ளா பத்தாது மேடம் ஒரு பாக்கெட்
அவ சொன்னா அவ அந்த ஒரு பாக்கெட் மேகியே ஸ்நாக்ஸ் ஆ உங்ளுக்கு
மேடம் எங்களுக்கெல்லா வந்து அ எங்க தங்கச்சிக்கு எங்கக்கெல்லா வந்து ஒரு ஃபேமிலி பேக்ல்லா வாங்கினாதா எங்க குடும்பத்துக்கே ஃகரெட்டா இருக்கு
அதா எனக்கு வந்து ஒண்ணு போது ஒண்ணு போட்டு ஒரு முட் ட அத என்ன பண்ணுவே தெரியுமா ஒரு நிமிஷோ இரு நா சொல்றே பாரு நா என்ன பண்ணுவே பேன் எடுத்து மேகில்லா போயிட்டு ட்ரையா டு எடுத்துடுருவே அத பண்ணி ஒரு பவுல்ல வச்சு ஆஃப் பாயில் போட்டு மேல போச்சு அத இப்டி கட் கட் பண்ணி உடச்சு அந்த ஒரு பாயிலோட சாப்டுவே செம்மையா இருக்கு ரெஸ்டார்ன்ட் சைனீஸ் ஸ்டைல்ல சாப்டுவே நானு சூப்பரா இருக்கு தெரியுமாங்கா அந்த ஸ்டிக் ஆனியன் மட்டு இருக்காது அந்த சாப் பண்ணுவாங்கள இல மாரி இருக்குல அது மட்டு இருக்காது ஸ்டிக் ஆனியன் மத்தபடி சூப்பரா இருக்கு தெரியுமா
ம் ம்
ம் நா ஃபோட்டோ எத்துவச்சிருக்கே உனக்கு நா அனுப்புற பாரு அப்புறமா நீதா பாக்கவே மாட்ற தொடப்பகட்ட மெரி மெசேஜ் பண்ணாலே பாக்க மாட்டன்
யாரு
நீதா
நா மேடம் நான் உங்களுக்கு எவ்ளோ மெசேஜ் பண்ற அம்ச்சிட்டே இருக்க நீங்களே எதுமே பண்ண மாட்றீங்க ரொம்ப செலுப் நீங்கதா செலுபிரிட்டி என் சொல நீ செலிபிரிட்டி போல
ஏய் இன்னா நாந்தா எல்லாத்துக்கு ரியாக்ட் பண்ட்டனே நானு
ம் செலபிரிட்டி மெரி பண்றீங்க
ந இன்னு ஒரு கால் தா பேசுவ உன்ட்ட எனக்கு தூக்க வருது
ஏ மேடம் இந்தமாரி பண்றிங்க
என்ன நைட்டு ஃபுல்லு பேசினுருப்ப விடிய விடிய உன்ட்ட
பேசுனு
யா பேசனு எனக் தூக்க வருது
தூக்க வருதா
ஆ என் எனக் தூக்க வந்தா நா என்ன என்ன தெரிமா பண்ணுவே அவளதா ஃபோன இப்டி காதுல வச்சிருவ
நா அப்டியே தூங்கிறுவ ஸ்டாடிங் ம் ம் ம் ன்னுவ அதுக்கப்பற பேச்சே வராது திடீனு டுனு அளோ இருக்கியா அப்டி கேட்டனா அ இருக்க இருக்க சொல்லு சொல்லு அப்டி அப்டின்
அதுல வேணா தூங்கிடுவே தெரியுமா இல்லனா ன்னா தெரிமா பண்ணுவ காதுல வச்சுனே தூங்கிடுவ எப்ப கட் ஆகுது தெரியாது ஒரு டைம் என்ன தெரியுமா பண்ணிருக் ஏ அவங்கிட்ட பேசுறப்போ தப்புன்னு போய் இப்போ ஃபோன் பேசின்னே இருப்பா அவன்ட நைட் ல திடீனு ஆயாவு தாத்தாவு எந்திஸ்டாங்கனா ஒரு நிம்ஷ இருடான்னு சொல்ட்டு போன இப்டி பக்கத்துல கவுத்துவிட் சிட்டு நா பெட்சீட்ட போத்தி தூங்குற மாரி ஆக்ட் பண்ணுவ பாரு அப்டியே தூங்கிடுவ பாவு விடிய விடிய மூணு மணி வரைக்கு லைன்ல இருப்பா தெரிமா நா வருவ வருவன்டு கால்ல வாங்கி கட்டிப்ப பாரு அசிங்க அசிங்கமா அசிங்க அசிங்கமானா அசிங்க அசிங்கமால்ல திட்டுவா செம்மையா உனக்கு கோச முணு மணி வரைக் ஏண்டா அப்படி பண்ண நா தூங்கிடண்டா அப்டி கால்ல எந்திச்சு பட்டு பட்டுனு போன் பாத்தா அத்தன மிஸ்டுகா மிஸ்டுகால் இருக்காது கால் பண்ண மாட்டா மெசேஜ் இருக்கு அவ்ளோ மெசேஜ் இருக்கு எனக்கா சிரிக்கிறதா பயப்படுறா ஆ திட்டப்போறா பயபடுறதா அப்டி இருக்கு தூங்கிருவ நானு இன்னைக்கு மதியானமே நீங்க ஃபோன் ஃபோன் பண்ற ஃபோன் பண்றன் சொன்னீங்க அவள தா போய் தூங்கிட் ட நானு
இல்ல மேடம் நா ஃபோன் பண்ணனு தா நெனைச்சே நாகளே நாவே ஏன்னா வந்து இதுல வந்து சர்வர் கொஞ்ச ஸ்லோவா இருந்தது
அதா நா சொன்ன நா பண்றன் சொன்ன நீதா நா தா பண்ணுவ நா தா பண்ணுவன் சொன்ன என்னக் வெயிட் பண்ணு எனக்கா தூக்கு வந்துச்சு நீங்க ஃபோன் போன் பண்றதா இருந்தா எனக்கு போன் பண்ணுவீங்கன்ட்டு போன பக்கத்லவச்சு தூங்கிட்டே அதோட ஆறு பத் ஆறு அஞ் க்கு எந்துர்ச்சே களம்ன அது எங்க என்னோட பெட்டுக்கு வந்து சாப்பாடு வெச்சே அடுப்ல அப்டே குளுச்சே அடுப்ப ஆஃப் பண்ட்டு அப்டே கிளினிக் கல்ம்பி போய் கீழ போயி டீ கடைல டீ குஸ்ட்டு அவ்ளதா அப்டே கிளினிக் பொய்ட்டே ம் எ வீட்ல இருக்கே ஏ பெட்ட தா எனக்கு ரொம்ப புடிக்கு ரெண்டு பேரு இவ்ங்ளதா நா அதிகமா லவ் பண்ற எனக்கு யாருமே இல்லாதபோ இவங்கதா எ கூடயே இருப்பாங்க பாரு இப்போ கூட பாரு எ பக்கத்துல ஒர் ஒருத்த பத்துனுருக்கா எ காலாண்ட ஒருத்தி பத்துன்னுருக்கா காலைல வரைக்கு இப்டிதா இருப்பாங்க தெரியுமா என்ன ஒட்டிதா பத்துனுரு அவங்க ரெண்டு பேரு ரெண்டு பேரு எ மேல கை கால் போட்னு டைட்டா கட்டி புடிச்சுனு தா பத்துனுருப்பாங்க எனக்கு அதனால இவ்ங்க ரெண்டு ரொம்ப புடிக்கு செம்மையா இருக்கு புசுபுசுனு இவங்க நா என்ன பண்ணுவே தெரியுமா அ என்னோட ஒருத்த வந்து எ தலையாண்ட இருப்பா அவ மேல எ த தல வச்சுப்பே இன்னொருத்தி காலாண்டாயிருப்பா அவ மேல கால் போட்டுபே தெரிமா ரெண்டு பேரு மேலயு இப்டிதா தூங்குவ க்கு இவங்கள ரொம்ப புடிக்கு இவங்க இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது இப்ப கூட பாரு அவன நோண்டிக்கினே அப்டே முடிய புச்சு நோண்டிக்கினே இருக்கிற ஆமைதியா பத்துன்னுக்குரா பாரு
அவ நெனைப்பா மன்சுகுள்ள நிம்மதியா தூங்க கூட விட மாட்டதுரா இது அப்டின்ட்டு
ம்
அலோ
பண்ண நீங்க வருவீங்க போல
புரில
இல்ல அவ்ங்க கனவுல கூட நீங்க வருவீங்க பொல
ஏ யாரு கனவுல நா வர அப்டி
ம் நாய் கனவுல
ஏய் நாய்கீன செத்தே போய்டுவ பேர் வச்சிர்க்க எ பெட்டு எ பெட்டுன் சொல்லு என்னோட தம்பி இவ அவ எ தங்கச்சி என் தங்கோ தங்கோ என்னோட ஜெம்ஸ் ரெண்டு பேரு என்னோட ஜெம்மு ஜெம்மு இந்த ரெண்டு பேரு
ம் சந்தரமுகி மேர்லம் சந்தரமுகி மேறு மாறாதீங்க
இல்லப்ப ந இவ்ங்க இல்லன்னா நா இவ்ங்கள மிஸ்லா பண்ணுவ தெரிமா உரு க்லா பொய்ட்டாங்கனா அழுவ
என்ன சிரிக்கிற சி பே
சிரிக்கிறன்னா இதுவே எ கிட்ட நால் வாட்டி சொட்டீங்க இதுவே எ கிட்ட அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி சொல்டீங்க
செரி ஓகே ஓகே அழ்வாத கண்ண தொச்சுக்கோ ச்சூடு வேற பேசு
வேறன்ன சொல்றங்க
வேற என்ன சொல்றது
மேடம் நீ இவ்ளோ வாட்டி சொல்றீங்ளே உங்களுக்கு போரேடிக்காதா
புரியில்ல
போரே அடிக்காதா ஒரே விஷ்யத்த ரிப்பீட் ரிப்பீட் பண்ணிருக்கீங்ளே போர் அடிக்காது
அ நாந்தா சொ சொல்றனே மறந்ருவந்து இப்ப நீ சொல்லுவிதத்ல
எனக்குல்லா வந்து திடீற்ன்டு போர் அடுச்சுறு சம் டைம்ல
எனக்கு தெரியாது லூசு தெருஞ்சாதா நா சொல்லுவே எனக்கு தெரி ஒனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாதுல்ல நா மறந்துறுவேல்ல இப்ப நீ சொல்ட்டல்ல ஆல்ரெடி சொல்ட்டன்ட்டு நா கேப்பே ஓ உன்ட்ட முன்னாடியே சொல்டனா அப்ப சரி ஓகே அப்டி சொல்வே
அதா மேடம்
ம்
நீங்கதா ஜாலியா இருக்கீங்க
ஏய் என்ன ஜாலியா இருக்கே லூஸ்தனமா பேசிற்காத அடி வாங்கி சாவச்சு போ
நாலா இருக்கே
சரியான இது மேல இருக்க
ம்
ம் ஏ வேதனேல இருக்க வேதா நெனப்புல வே வேதனேல இருக்கியா
காமடியா
ரைமிங்
உம் உம்
சரி சொல்லு ஏ வேதனேல
ம் வேல கெடக்கல இங்க வெறுப்பாவுது
பொலம்பினே இருக்காத போ
ம்
இப்போ அதுக்குள்ளயு பத்து நிமிஷோ ஆச்சு போ பாய்
ம்